ஏ
வணக்கம் தோழி நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கே இப்பல்லா பாத்தோம்னா அதிகமா மக்கள் தொகை அதிகமாயிடுச்சுல நீங்க ங்க அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க
ஆமா அது வந்து அந்த மக்கள் தொகைய பத்தி பேசும்போது பாத்தீங்ன்னா இப்ப நெறைய அப்ப அந்த காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா ஆ அந்த சின்ன குடும்ப அப்படின்னுவாங்க கூட்டு குடும்ப சின்னதுன்னு ஆனா இப்பல்லா பாத்தீங்க ன்னா பெருகிக்கிட்டே போது அ அதனால அ அதிகாரிகளே வந்து என்ன பண்றதுன் செய்ய செய்ய முடியாம தெனறிட்டு இருக்கறாங்க ஆனா ஒண்ணு மட்டு உறுதி ஏன்னா அந்த பாப்புலேஷன வந்து எந் அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த கணக்க வந்து கரெக்டா எடுத்து ஒவ்வொரு வருஷமு அந்த அவங்க வந்து அவங்களோட கடமைகளை ஒழுங்காக செய்றாங்கன் தா நா நெனைக்கிறே நீங்க இத பத்திஎன்ன ச நெனைக்கிறீங்க
ஆமா உண்மதாங்க ஒவ்வொரு வருடமு பாத்தோ அப்படின்னா அவங்களோட அந்த கணக்கிட எடுத்துக்கிட்டு தா இருக்காங்க அதே மாரிய அந்த எறப்பு வீதத்தையு எடுக்கிறாங்க அதே மாரிய ஒவ்வொரு ஒரு யார் யார் பெறக்கறாங்க அந்த விகிதத்தையு எடுத்துதா வந்து ஒரு மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க ஆனா அந்த மக்கள் தொகை இவ்வளவு வேகமா அதிகரிக்கிறனால நம்ம சமூகத்துக்கு சரி பொருளாதார தாரத்துலயு சரி ஒரு சுற்றுச்சூழலு சரி நெறைய விளைவுக உண்டாக்குதுனே சொல்லலா குறிப்பா அந்த நம்ம மாரி இந்தியா போன்ற நாடுகள் எல்லா வந்து மக்கள் தொகை இப்ப ரொம்ப வேகமா அளந்துருச்சு முன்னாலல்லா வந்து வந்து சைனா தா முதல் எடத்துல இருந்துசு ஆனா இப்ப வந்து இந்தியா அப்டின்றது முதல் இடத்துல வந்துச்சு சொல்றாங்க அவளவு தூரம் மக்கள் தொகை அதிகமாயிருச்சு அது இப்ப நம்ம ஒரு சமூகத்துக்குதா இப்ப ரொம்ப சவாலா இருக்கு ஏன்னா வந்து மக்கள் அதிகமாக அதிகமாக அவங்களோட தேவைகள் அதிகமாகுது அப்படி அதிகமாகும் போோது நம்ம நெறைய நம்மளோட சமூகத்துல இருக்க அந்த மரங்களை வெட்டுறாங்க நெறைய மால்கள் எல்லா கொண்டு வரணு அப்படின்னு சொல்லி இருக்கிற வந்து இயற்கையை அழிக்கிறாங்க அதுவு ஒரு பெரிய பிரச்சனையே இப்ப இந்த இயற்கையெல்லா அழிக்கிறாங்கள அதெல்லா பத்தி என்ன நெனைக் க்கிறீங்க
ஆமா அது வந்து அ அத ஒழுங்காகவு க கடைபிடிக்க மாட்றாங்க ஏன்னா சுற்றுச்சூழல் பா மாசு நெறைய அதிகமா ஏற் ஏற் ஏற்படுது இதுல பாத்தீங்கன்னா மக்கள் தொகனும் போதே வந்து அது வந்து ஒரு நாடு மட்டு டு இல்லாம ஒரு மாநில இல்லன்னா அது ஒரு பகுதில இருக்கிற மக்களோட மொத்த எண்ணிகே கதா இது வந்து சொல்றாங்க அப்ப ஒலகத்துல வந்து அந்த நாடுகள்ல சில நாடுகள்ல வந்து மக்கள் தொகை வந்து குறைவாகவோ இல்லன்னா சில நாடுகள்ள வந்து ரொம்ப அதிகமாகவ ஆ பேச படுது குறிப்பா இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து மக்கள் தொக ரொம்ப அதிகமா இருக்கறனால முக்கியமா ஒரு சமூக பிரச்சனையாக உருமாறி இருக்கு ஏன்னா மக்கள் தொகை வந்து அதிகரிக்கிறதுனால கார் கணங்கள் வந்து அதிகமா இருக்கு பிறப்பு விகித அதிகமா இருக்கு மருத்துவ முன்னேற்ற விழிப்புணர்வு குறைவுத இருக்கு இதெல்லா இருக்கறனால சில பகுதிகள்ல அந்த குடும்ப கட்டுப்பாடு அது பத்தி விழிப்புணர்வு இல்லாத னால அதிக கொழந்தைங்கள அ பெறக்குறாங்க மருத்துவ முன்னேற்றத்துல பாத்தீங்கன்னா அந்த வசதிகள்ல்லா வந்து அதிகமா இல்லாததுனால கொழந்தைகள் வந்து எறந்த ஆ எறப்பு விகிதமும் வந்து குறைஞ்சட்து இதுனால மக்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிக அதிக ரிக்குது மக்களோட அதிகரிப்பு அந்த அ அதோட பாதிப்புகள் என்ன அப்டின்னா பல பிரச்சனைகள் வந்து உருவாகுது வேலை வாய்ப்பு குறையுது உணவு பற்றாக்குறை அப்புற நீர் மற்றும் வளங்கள் குறையு இது ஆ அப்புறம் போக்குவரத்து மற்றும் நெரிசல் இப்ப பாத்தீங்கனா நம்ம ஒரு எடத்துல இருந்து இன்னொர் எடத்து போவ்ணும்ணால அதுவே ஒரு பெரிய கடினமான ஒரு காரியமா இருக்கு ஏன்னா அவ்ளே ஒரு நெரிசலா இருக் கிறதுனால நேரத்துக்கு போய் நம்ம போய் சேர வேண்டிய எடத்துக்கு சேர முடியுல ஒரு ஒரு பக்கத்துல இருக்கிற இடமா இருந்தாலும் சரி தூரமா வெகு தூரமா இருக்கிற இடமா இருந்தாலும் சரி நேரத்துக்கு போய் சேர மாட் அதுமாரி சுற்றுச்சூழல் மாசுபாடு வந்து மக்களோட அதிகரிக்கும் போது குப்ப பொக இதெல்லா வாகனங்கள்லா அதிகரிக்கிறதுனால சுற்றுச்சூழல் மாசி ஏற்படுது மக்களோட கட்டுப்பாட்டுக்கான அந்த தீர்வு வந்து நம்ம என்ன பண்ணனும் அந்த அ குடும்ப கட்டுப்பாடுன்ற ஒண்ணு கொறைஞ்ச குழந்தைங்க வந்து இருக்கிறது அந்த வாழ்க்கை தரத்த வந்து உயர் து கல்வியோட வளர்ச்சி பெண்களோட முன்னேற்றோ அரசு திட்டங்கள் இதெல்லா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
ஆமாங்க இப்ப அதெல்லா பாத்தோ அப்டின்னா இந்த நெறைய அரசு திட்டங்கள்லா கொண்டு வந்திருக்காங்க அதே மா ரி ஏன் இந்த மக்கள் தொகய வந்து கொறைக்கவு சில திட்டங்களா கொண்டுவந்து இப்ப நீங்க சொன்ன மாரிய வந் து ஆ ஒரு வீட்டுக்கு ஒரு இரண்டு குழந்தையாச்சும் அதிகபட்சம் இருந்தா போதும் அதே மாரி இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்டின்ற திட்டங்கள் எல்லா கொண்டு வந்திருக்காங்க அது வந்து இப்ப அரசு மருத்துவ நிலைய நெறய எடத்துல வந்து இலவசமாவே பண்றாங்க அதே மாரி இந்த மக்கள் வந்து அதிகரிக்கிறதுனால இப்ப இந்த நிலத்துல இருக்கற தண்ணி உணவு வேலைவாய்ப் இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் கூட வந்து இப்ப ரொம்ப ஒரு குறையற வாய்ப்பு இருக்கு அபாயமும் இருக்குன்னே சொல்லலா குறிப்பா இந்த கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்புகள்லா கொறஞ்சு மக்கள் வந்து நகரங்களுக்கு குடியேர ஆரம்பிபோறாங்க அப்ப என்ன ஆகு அப்டின்னா இந்த மக்கள் வந்து இங்கிட்டு அதாவது நகரங்களுக்கு வர போது அங்க வந்து அ அதிகமான தேவைகள் உருவாகுது ஒரு நகரங்களே வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு மாசு ஏற்பட்ட ஒரு நகரமா மாறிது அப்டின்னே சொல்லா அதிகமான ஒரு போக்குவரத்து அதிகமாகு து அங்க வந்து மாசுபாடு அதாவது நீர் மாசுபாடு ஏற்படுது இப்படி அபாயங்கள் அதிகமா கொண்டுவர்றது அதே மாரி குடியிருப்பு வசதி குறைபாடு இருக்கு இப்ப இந்த நகரங்கள்லா பாத்தோம்னா இந்த ஃபிளாட் மாரி கட்டிருப்பாங்க அடுக்கு மாடி கட்டடங்கள் அப்டின்னு சொல்லுவாங்க அந்த மாரி எல்லாம் வந்து ஒரு நல்லதுனே சொல்லலா வந்து எல்லா பேருக்கு தனித்தனி வீடு அப்புடின்றது கட்ட முடியாது இப்டி அடுக்கு மாடிகள் கட்டும்போதா எல்லாராலயு நகர பகுதிகள்ல வந்து வசிக்க முடியு அதே மாரியே ஒரு போக்குவரத்து நெரிசல் அப்படின்றத அந்த எடத்துல ஏற்படுது காற்று மாசு இந்த மாரி பிரச்சனைகல்லா ஏற்படுது ஆ ஒரு மக்கள் தொகை வந் து வெடிப்பு அப்படின்றது வேற எண்ணிக்கையில மட்டு அதிகரிக்குறதுல்லங்க அதாவது வாழ்க்கை தரத்திலயும் வந்து ஒரு கொறையறவு கொறைவுளா பாக்கப்படுது அப்படின்னே சொல்லா இப்ப இந்த கல்வி மட்டு இல்லாம இந்த விழிப்புணர்வு இதெல்லா ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா வந்து ஒரு வி ழிப்புணர்வு இல்லாம இருக்கனால தா வந்து மக் மக்கள் தொகை அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க குறிப்பா வந்து பெண் பிள்ளைகள் அப்படின்னு பாக்கும்போது சில எடங்கல்ல வந்து கம்மியா இருக்கு ஆண் பிள்ளைகள் அப்படின்றது அதிகமா இருக்கு நீங்க அதெல்லா பத்தி என்ன நெனைக்கிறீங்க
ஆமா இந்த குடும்ப கட்டுப்பாடு விழிப்புணர்வு வந்து சிறிய குடும்பம் அது வந்து சிறந்த வாழ்க்கை வந்து ஒரு கருத்தா வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுக் கொள்ளணும் ஏன்னா பெண்களோட கல்வி மற்றும் முன்னேற்றத்தை பத்தி அந்த திருமண வயது அவங்களுக்கு வந்து உயர்வாகும் போது து குடும்ப வாழ்க்கையில ஒரு அறிவோட முடிவெடுப்பாங்க அப்ப குழந்தைகள் எண்ணிக்கை வந்து என் ன்னாதுனா கட்டுப்படுத்துவாங்க இது வந்து பொண் பெண்களோட முன்னேற்றத்துக்கு நம்ம நாட்ல ஒரு பெரிய் ய ஒரு முன்னேற்றமா இருக்கு ஆ முன்ன காலத்துல திருமணத்துல என்ன பண்ணுவாங்கனா எப் ப்டி த தடுத்தோ என்னனா ஒரு சின்ன வயசுலே து திருமண அ சிறு வயது திருமணம் செய்வ செய் செஞ்சு வெப்பாங்க அது வந்து மக்கள் தொகையு க அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது அதிகமா வந்து இத வந்து சட்டப்படி வந்து என்ன பண்ணு தடுக்கணு அப்ப அரசு திட்டங்கள் வந்து பயன்படுத்துற பயன்படுத்தணு ஆ சில இதுல வந்து குடும்ப நலத்திட்டங்கள வந்து வழங்குறாங்க அத மக்களுக்கு பயன்படுத்தணு உதார்ணமா குடும்ப நல ஏ நல அ ஆலோசனனு ஒன்னு இருக்குது இலவச மருத்துவ வசதினு இருக்குது அப்றோ கர்ப்பத்த தடுப் தூங் முறைகள் பற்றி விழிப்புணர்வு இந்த மாரி அரசு திட்டங்கள் பயன்படுத்துறனால மக்கள் வந்து டு விழிப்புணர்வா அவ்ங்களுக்கு என்ன இருக்குன்றது தெரியு மக்கள்ட்ல வந்து அந்த மனோ ஓட மாற்ற வந்து தேவ ஏனா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கனா அதிகமா கொழந்தைங்க இருக்குறனால ஆ ந்தரவாக இருக்கு அப்டின்றது நெனப்பாங்க ஆனா உண்மைல அதிக கொழந்தைங்கள் இருக்குறனால அதிக செலவ் து அதிக பிரச்சனதா அவ்ங்களுக்கு ஏற்படுது ஒரு கொழந்தைக்கு தரமான கல்வி நல்ல உணவு நல்ல எதிர்கால இதெல்லா தரணு அப்பன்னும் போது குடும்பத்துல கொறைந்த ஒரு கொழந்தைகளாக இருக் கணு சுற்றுச்சூழல பாதுகாக்கற்த்துக்கு முக்கியமா வந்து அந்த மக்களோட தொக் மே வந்து அதிகரிக்கிறதுனால சுற்றுச்சூழல பாதிக்குது அ மரங்கள் நட்றது மாசுபாட்ட கொறைக்கிறது இது போன்ற நடவடிக்கைகள் வந்து நம்ம செய்யணு இப்பலா பாத்தீங்னா எங்க பாத்தாலு நீங்க சொன்ன மாதிரி அங்கங்க கட்டிடங்கள் இருக்கிறனால அதிக மாசு ஏற்படுது சூரிய வெளிச்சு வ வரமாட்டேங்குது இதுனால வந்து இந்த மரங்கள் நட்ற அந்த இதுவே விட்டுட்டாங்க அ கலாம்லா சொல்வாரு நீ நீங்க எங்கெங்கெல்லா இருக்கீங்ளோ அங்கலா ஒரு கன்று இந்த மரக்கன்றுங்கள் நடுங்க அப்டின்றாங்க அதுனால அந்த மரக்கன்றுகள நம்ம நட்டாவே வந்து அந்த வெயிலோட தாக்கமு நம்மளுக்கு அதிகமா இருக் காது அ நல்ல ஒரு இயற்கையான ஒரு கா காத்து நம்மளுக்கு கெடைக்கு சுவாசிக்கிறத்துக்கு நம் பைக்கு வ பயனுள்ளதாக இருக்கு ‌இத வந்து மக் க்கள் உன்னு அந்த விழிப்புணர்வு மக்கள் மத் மத்தில போய் சேரலன்றதுதா நனைக்கே ஏனா அந்தம் மரத்த மரத்த வந்து அ போற சாலை ஒரத்லயு சேரி வீட்டு பகுதில இருக்க சின்ன சின்ன எடங்கல சேரி ஒரு தோட்டமாகவோ இல்ல சின்ன சின்ன செடிகளாகவோ அந்த மாரி வச் ச்சாவே வந்து ஒரு ஒரு முன்னே ஒரு அடி முன்னேற்றத்துக்கு நம்ம வழிவகுக்குறோ சிறிய குடும்பத்ல நன்மைகள் வந்து பாத்தீங்னா குழந்தைங்களுக்கு வந்து தரமான கல்வி வந்து கெடைக்குது அவ்ங் களோட மருத்துவ வசதி வந்து சுலபமா அவ்ங்களுக்கு கெடைக்கிறனால குடும்ப பொருளாதார வந்து உயர்ந்து வாழ்வாதார உயர்வா அ உயர்வென் உயர்றனால மன அமைதி வந்து அதிகமா மாக் அவ்ங்களுக்கு கெடைக்குது அப்ப அந்த சின்ன குடும்பமா இருந்தாலு சமூக வளர்ச்சிக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒன்னாக இருக்கு
ஆமாங்க உண்மதா அது மட்டுமில்லாம இப்ப பாத்தோ அப்டினா அ சிலர் மக்கள என்ன நெனைக்கிறாங்க அப்டினா இந்த மக்கள் தொகை அதிகரிக்கிறனால ஒரு பலமு கூடி இருக்குன் நெனைக்கிற ஒரு நல்லது சில நேரத்துல இருக்கதா செய்து இப்ப இந்த இளைநர்கள்லா அந்த எடத்துல அதிகமா இருக்க ஆரம்பிட்ருக்கிறாங்க அதனால வேலை திறன் அதிகரிக்கு அப்டின் சொல்றாங்க ஆனா அந்த இளைநர் வ்களுக்கு ஒரு தரமான கல்வி வேலைவாய்ப்பு குடுத்தாங்கனா தா இந்த மாரி சூழல் ஏற்படு இல்லைனா இப் வேலைல இப்பதா இந்த எடத்துல அதிகரிக்கு நெறையா இப்ப பிள்ளைய வந்து வேல இல்லாம வந்து சின்ன சின்ன ம் அவ்ங்களுக்கு கெடச்ச வேலைகள வந்து து அ செய்வாங்களே தவிர அவ்ங்க கல்விக்கு அவ்ங்களுக்கு என்ன படிச்சாங்களா அந்த படிப்புக்கு வந்து வேலை கெடைக்காது அது மட்டுமில்லாம மக்கள் தொகை அதிகரிக்கிறனால நம்ம முன்னாடி சொன்ன மாரி பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு உதவணு அப்டினா ஒரு திட்டமிடல் அவசிய ஏனா திட்டமிடலா இல்லனா எந்த ஒரு காரியமு செரியா வந்து நம்மளால செய்ய முடியாது அது ஒரு நம்மளுக்கு சுமையா மாற ஆரம்பிச்சிடு இதனால சுற்றுச்சூழலு வந்து ஒரு அதிகமா பாதிக்கப்படுது இதனால எதிர்கால தலைமுறைக்கு ரொம்ப ஒரு ஆபத்தானதா இருக்குன்னே சொல்லா ஏன்னா இப்ப நம்ம செரியான முடிவு இருக்கா நம்ம எடுக்கல அப்டின்னா நாளைக் வர கொழந்தைகளுக்கு அவுங்களுக் தேவையான வளங்கள் இல்லா ம உலகல வந்து அ அவுங்க வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயம் கூட நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல இதுக்கெல்லாம் தீர்வு காணு அப்டினா முதல்ல கல்வி மூலமாதா பிள்ளைகளுக்கு அத சொல்லி தரணு குறிப்பா பெண்களுக்கு கல்வி மட்றில்லாம வேலைவாய்ப்பு இது ரெ வந்து முக்கியு அப்டின்னே சொல்லணு ரெண்டாவதா சுகாதார சேவைகளோ ஒரு கண்டிப்பா இதுல வந்து மேம்படு த்தணு அது மட்டுமில்லாம அதுக்கடுத்து மக்கள் தொகை பற்றி விழிப்புணர்வு ப்ரச்சார ங்கள்லா இப்ப வந்து நெறைய பேர் நடத்துறாங்க அந்தல்லா அதிகரிச்சுன்னா ரொம்ப நல்லது அப்டினே சொல்லா ஒரு குடும்ப அளவ கொறைக்கிறது மட்டு இல்லாம அந்த எடத்துல அவுங்களுக்கு அந்த மாரி ஒரு மனப்பா ன்மா அவுங்களுக்குள்ள வரணு என்ன தா நம்ம எவ்வளவ் விஷயங்கள் பேஸ்னாலு நெறைய எடத்துல விழிப்புணர்வு நடத் னாலு அவுங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் வந்தாதா அந்த அந்த வீட்ல வந்து அந்த மாற்றங்கள் ஏற்படு ஆ ஒரு நகர்ப்புறத்துல நம்ம இவ்ளோ சொன்னோம்ல இந்த மாரியே மாசுகள் ஏற்படுது இந்மா அடுக்குமடி கட்டடங்கள் ல்லா பண்றாங்க அப்டின்ட்டு இந்த மாரி மாசுக ஏற்படாம இருக்க திட்டமிடல ன்றது ரொம்ப அவசியமா இருக்கு இல்லேன்னா அ அந்த எடத்துல குடிசை பகுதிக அதிகரிக்க ஆரம்பிச்சு அது ரொம்போ ஒரு தீங்கு விளைவிக்கிற விஷ்ய அப்டீனே சொல்லலா இதுக்காக வந்து ஒரு உ உலகாவிய ப்ரெச்சனையா இல்லாம இருக்கனுகா இந்தந்த யூனிட்டின் நேஷன் இந்த மாரி அமைப்புகள் என்ன பண்றாங்க ம க்கள் தொகை வளர்ச்சிய பத்தி தொடர்ந்து ஆய்வு செஞ்சு அதுக்கா அறிக்கைகள்லா வி விட்டுட்டே இருக்காங்க இவ்ளோ மக்கள் தொகைய அதிகரிக்கிது அத்னால கம்மி பண்ணிக்கோங்க அப்டின்ட்டு இன்னால நம்மோ வந்து அதுக்கான முன்னே பாடுகள்ல்லா செஞ்சு அதிகமான மக்கள் தொகைய கொறைக்கணு அப்டின்னே சொல்றே இந்த ஒரு த உங்களுடன் பேசின் மிக்க மகிழ்ச்சி நன்றி